வணக்கம் நண்பா கம் நண்பா
அஹ் என்ன நண்பா பண்றீங்க நல்லா இருக்கேன் நண்பா நீங்க சாப்டாச்சா நண்பா
ஆஹ் சாப்டேன் நண்பா
என்ன சாப்பாடு நண்பா
ஆஹ் சாப்பாடு தான் நண்பா ஒயிட் ரைஸ் நண்பா
ஒயிட் ரைஸ் நண்பா அத வச்சே சாப்பிட்டீங்களா நண்பா ஓகே நண்பா தொட்டுக்கருக்கு எதும் இல்லையா நண்பா
தொட்டுக்குறதுக்கு வந்து கூட்டு நண்பா
ஆஹ் ஓகே நண்‌ ஓகே நண்பா‌ எனக்கு ஒன்னும் இல்ல நண்பா தயிர் சாப் அப்புடுதா நண்பா
தயிரு நல்லா மழைக்கு தயிரு சாப்ட் இருக்கீங்க பிரதர்
ஹ ஆமாங் ப்ரோ
அப்புறம் நண்பா எப்படி ஊர் பக்கம்லாம் எப்படி இருக்கு நண்பா கிளைமேட்லாம்
அதா நண்பா ரெண்ட்நாலா மழைதான் நண்பா இங்க
ஆஹ் ஒரே வெயில் அடிச் ச்சி கொழுத்துறான் நண்பா வெளியே போ முடில வீட்டு உள்ளயே தான் இருக்கிற மாரி இருக்கு நண்பா ஒரு அஞ்சு மணிக்கு கூட அதே டை அதே மாரி தான் இருக்கு நன்
உம் ஹா ஃபுல்லா ரொம்ப மோசனம்பா
உம் இப்ப நண்பா இப்ப நம்ம ஒரு நம்ம வந்து ஒரு ஃப் ஃபுட்டு டாபிக் எடுத்துக்கலா நண்பா இப்ப பாத்தன்னா நா நல்லக்கு ஃபுட்டு இப்ப பாத்தன்னா தீமை இது பண் ற நம்பா எஃப்ட் ஆ இருக்குறோம் அது துல பாக்கலாம் நன் பா இப்ப பாத்தன்னா ஃபுட்டுல பாத்தன்னா எவ்ளோ ஃபுட் ஃபுட்டுங்ககறது நண்பா அதுல பாத்தனா இப்ப வந்து ப்ச் இந்த ஃபுட் எல்லா சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சன இருக்காது ஹெல்தியா இருக்கு இப்போ அதே பாத்தீனா அந்த பீஸா பர்கரு இந்த சான்விச் பிரட் ஆம்லட் இது மாரி நம் சாப்பிடறதுனால மைனஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடறதுனால இந்த கிர்லு இது மாரி சாப்பிடறதுனாலயே பாத் ஆனா எவ்ளோ நம்ள்க்கு வந்து பாத்தனா ஃபிரிட்ஜில்லயே வெ
ஏக் ஆ ஓகே நண்பா
இப்ப அதனாலயே நம்மளுக்கு எஃபெக்ட் எடுக்கு நண்பா
ஆஹ் ஓகே நண்பா
ஓடம்புக்கு கெடுதல் வர்ரதுக்கு வாய்ப்பிருக்கு நண்பா
ஆஹ் ஆமா நண்பா
இப்ப அதெல்லாம் பாத்தோனா இப்ப அதெல்லாம் நம்ம தவிர்க்கனு நம்ப அந்த நாள்ல நம்ப பாட்டி தாத்தா நம்ப இப்ப நம்ம அப்பாங்கெல்லா என்ன சாப்ட்டாங்க அதெல்லா நம்ம ஃபுட் எடுத்து சாப்பிட்டா நமக்கு நல்லா இருக்கு நம்ம ராகி கேழ்வரகு கம்பு மக்காச்சோளோ இது மாரி எல்லா சாப்பிட்டோனா நம்மளு திணை ஆஹ் எல்லா கொஞ்சொ நல்லா இருக்கு நண்பா அதுலா சாப்டனா
ஆமண்பா ஆனா இந்த காலத்துல யாரு நண்பா இதுலா சாப்புட்ருக்கா எல்லா ஃபாஸ்ட் ட்டா போற காலத்துல பாஸ்ட்டா தா கேக்றாங்க
இப்ப இந்த நாள்ல பாத்தனா நம்பளுக்கு எதனா ஒரு எதனா ஒரு வியாதியோ வருது ஒரு ஒரு நோய் அடிட் ஆகுறோ நம்ப நோயில மாட்றோ அப்ப அந்த டைம்ல நம்ம சாப்ட்டுதா ஆவ்ணு ட்ற ஒரு சுச்சுவேஷன் நா உங்ளுக்கு கொண்டுவர நண்பா இப்ப பாத்தனா நம்ப அத தேடி நம்ப ஓடு வராங்கனா இப்ப எல்லாமே பாத்னா இப்ப எல்லாமே பாத்தனா எல்லா பேக்ல வராங்க நண்பா அந்த நாளு இருந்த ட்ரெண்ட் ட்ரீம்லதா இப்பெல்லாமா டிரெஸிங் பண்றது எல்லாமே அப்டிதா நண்பா பண்றாங்களே ஆ இப்ப அது இப்போ பாத்தனா இப்போ ஒரு பத் பத்து வர்ஷத்துக்கு முன்னாடி பாத்தனா ஒரு பாஞ்சு வர்ஷத்துக்கு முன்னாடி பாத்தனா டிரெஸ்சுலா லூசா போட்டாலே பாத்து ச சிரிப்பாங்க நல்லா டைட்டா போட்டாதா நல்லா இருக்குனு இப்ப பாத்தனா எல்லாமே லூஸா தா போடணு அதுதா ட்ரெண்டிங்கு
ம் ஆமாம் ப்ரோ அது ட்ரெண்டு மாச மாச மாறுது ப்ரோ
அங்க அ இப்ப அந்த நாள்ல பாத்தனா டிச்சிங் பண்றதுக்கூட ஆள் இல்ல அப்டி எப்டி போட்டுக்வாங்க இப்ப அந்த ட்ரெண்டிங் வெச்சுதா இப் இப்ப வந்து நம்ப டிச்சிங் பண்றதுக்கு ஆள் இருந்தாலு நம்ப அதுமாரி போட்டுக்லா அப்டினு இப்ப யோசிக்கிறாங்க நண்பா அப்ப அவ வந் து வெகுளியா செஞ்சத வந்து நம்ப இப்ப வந்து ஒரு இப்டி பண்ணா நல்லா இருக்கு அ அதனால அப்டி இருந்துக்றாங்கோ அவங்க ஒரு எதர்ச்சயா பண்ணிருக்காங்க அந்த எடத்ல அந்த நேரத்துல வந்து அ எப்டி சொல்லுது கால சூழ்நில அவுங்களுக்கு அப்டி இருந்ருக்கு நண்பா யு அது அத போய் இப்ப ட்ரெண்டிங் த்து பண்றாங்க நண்பா எல்லாமே
ஆ ஆமா நண்பா ஆனா புட்டுல்லா அப்டி இல்ல நண்பா
இப்பொ பாத்ன்னா ஃபுட்டு கூட இப்பொ பாத்திங்ன்னா நண்பா இப் இப்ப வந்து பாத்தன்னா பதுகு இப்பொ ஒரு இப்ப அரிசியே நம்ம ந தப் தயாரிக்கிரொன் வெச்சுக்கோ நெல்லே போட்றோ
ம் உம்
ஒ நெல்லு போட்டு அர கனும்னா நம்ப வீட்லியே அப்ப அந்த நாள்ல வந்து கை குத்துல அந்த ஒரலு வெச்சு நம்ப நொ நொகத்த வெச்சு குத்துவாங்க நண்பா
ஆஹ ஆமா நண்பா
ப இது பண்ணும் போது ஒலக்க வெச்சு குத்துவாங்க சொல்லுவாங்லம்
ஆமா
அது குத்தி பொடிக் ஆமா ஒரைக்கு வெச்சு அது குத்திதான் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு அரைப்பிடி ஒரு பிடி இது நெல் எடுத்து அத ஒரல்ல போட்டு இடிச்சு அத பொடிச்சி அத சாப்பாடு செய்வாங்க நண் ப இப்ப இந்த நாள்ல பா நா இப்ப புள்ள போறாங்க கடையில போறாங்க பைசா குடுக்குறாங்க வாங்குறாங்க அரிசி அரிசி பாக்கறதுக்கு வெள்ளியா இருக்கு நண்பா
இப்ப இப்ப நண்பா குத்துறதுல கெடையாதுபா ஒன்லி பாத்தீங்கன்னா மிஷ்
இப் இப்ப அந்த நாள்ல சாப்ட்ட அரிசி எல்லாம் பாத்தோன்னா நல்லா அகாத் தண்ணி குடுக்கது கூட நல்லா இருக்குமா நண்பா சாப்பாடு வடிச்சு தண்ணி இப்ப பாத்தன்னா ஒன்னுமே தெரிலயெ நண் வெள்ள கலர்ல இருக்கு நண்பா
அதே அரிசியிலும் கூட கலப்பட நண்பா பிளா எத நம்பி சாப்பிடடுறதுனே தெரில நம்மா ஃபுட் எல்லாம் கூட கடைசியா அடிக்கிறானுங்க
உம் ஆமா நண்பா இப்போ உன்னொரு விஷயம் பாத்த கன்னா இப்ப பாத்தன்னா நம்ம அது மாதி குத்தி சாப்ட்டாங்க இப்ப பா அந்த நாள்ல பாத்தன்னா மொளகா இந்த தனியா எல்லாம் பாத்தன்னா அப்ப வந்து கையிலேயே அரிச்சு சமையல போடுவாங்க
ம் ஆம நண்பா அந்த இது ம்
போய் இப்ப இருக்கிற ஷூ விஷன் போய் மிளகா வாங்கி மிளகா அப்படியே ரெடிமேடா போறாங்க அவளதாச்சுஹ் காஷ்மீரி சில்லிங்க அப்படின்னு கேக்குறாங்க அவளதான் வாங்கிட்டு வறாங்க ந்பா
ஆமா நண்பா ஆமா ஆ
இப்ப அந்த காஷ்மீர் சில்லி போட்டேனா நம்மளுக்கு புகை தெளிடு நண்பா இப்ப இருக்கிற வெயிலுக்கு அதுக்கு
ஆமா நண்பா எதுவா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்றதுா நண்பா
ஆமா இப்ப பாத்தன்னா இப்ப நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து அந்த நாள்ல யூஸ் பண்ண பொரு நம்ம யூஸ் பண்றோமோ ஓரளவு சேவ் நண்பா நம்ம ஆனா இப்ப டரெண்டிங்ல எவ்வளவுதான் நம்ம போனாலும் நம்ம நம் நம்மளுக்கு ஒரு அடிப்பட்டாதான் அதை வந்து நம்ம திரும்பி பாக்குறோம் நண்பா இப்ப ஒரு ஒரு விஷயமே நம்ம போகும்போது நம்ம ஒரு முள்ளு கூட கடுக்குதுன்னா அது எத்து போடாத போயிடுவோம் அது நம்ம கால குதிச்சுன்னா அதை புடிங்கி நம அங்கே போட மாட்டோ
ஹெல்தல ஒரு அடி விலுந்தாதான் நண்பா எல்லாமே கடைசியா இல்ல யோசிச்சு பாக்குறாங்க பின்னாடி நம் என்ன என்ன தப்பு பொண்ணுு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெல்த வந்துன்னா பழையபடி கொண்டுுவர முடியாது இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே கடைசியா அவர ஒரு நாள் வச்சு செய்தா போது முன்னாடியே கரெக்டா பாத்துக்கணு ஹெல்த்த
கண்டிப்பா கண்டிப்பா நண்பா இப்போ ஹெல்தியா பாத்தன இந்த வெயிலுக்கு அதிகமா இப்ப பாதிங்கான மோர் இந்த இது கூழு குடிச்சா நல்லா இருக்கு நண் பா அது ஒரு ஃப்ரைடு ரைஸோ ஒரு சிக் சிக்கன் ரைஸோ அப்டியே பாத்திங்கன்னா ஒரு சில்லி பி இப்போ ஒரு சில்லி சிக்கனோ இத சாப்புடு போது என்ன ஆவுதுன்னா நம்ம உடம்புல இருக்ற உறுபு உள்ள இருக்ற ஃபேருங்க வந்து அந்த எஃபெக்ட் அது ஜீரணமாவதுவு அந்த சூடு இந்த நம்ம சாப்புடுற சூட்டுக்கு அந்த காரத்துக்கு உள்ள போய்ட்டு எஃபெக்ட்டு தா ஆமா ப்ரோ ண்பா புல்லாவே இப்ப சைடு் எஃபெக்ட் தான் நண்பா
ஆமா நண்பா அதுவு ஃபாஸ்ட்டா செய்றானுங்க நெனச்சு ஃபாஸ்ட்டா போறதுக்குதா பண்ணிட்டு இருக்கானுங்க
ஆமா ப்ரோ நண்பா இப்ப ஃபாஸ்ட்புட் அப்டின்னாலே நம்ளுக்கு உயிருக்கு ரொம்ப ஆபத்து தான் நண்பா இதுல வேற அஜினமோட்டொ கொட்டு கொட்டுனு கொட்ரானுக நண்பா இப்ப நா பாக்றேனெ சொல்டு பண்றா ஒரு நெனப்பா ந
ஆமா நண்பா அந்த பிராய்லர் கோழிங்றானுங்க அதுவு சாப்டாலுமே பாத்தினா சின்ன கொழந்தையில பாத்தினா இதா ஏஜ் அட்டர்ன் ஆயிருது அந்த இஸ்யூஸ்லாம் வந்துருக்காமா
ஆமா ஆமா நண்பா இப்பொ பாத்தன அதுல பாத்தன அவ்ளோ ஒரு ஒ ஒரு ஆஹ் இப்ப பாத்தன ஒரு நாப்பத்தி அஞ்சு நாள்ல ஒரு கோழி வளருதுன் நண்பா அறுவத்தி அஞ்சு நாள்ல ஒரு கோழி வளருதுன்ரா நண்பா இன்ஜெக்ஷன் போட்றா ஒன் மன்த் மன்த்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்றா இல்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறா அந்த இன்ஜெக்ஷன்ல பாத்தின உப்க்கிட்டு வருது நண்பா கோழி இப்போ ஒரு நாட்டு கோழி ஒரு ரெண்டு வர் ர்ஷோ மூணு வர்ஷோ வளக்ற கோழி கூட அவ்ளோ உபு உபாது நண்பா
அதா ப்ரோ நேச்ரல்லு நேச்ரலுக்கு மேல இவுனுங்க ஏதோ பண்றதுங்காட்டித ப்ரோ இது
அது அந்த கோழி பொறிக்கு போதே கரண்ட்ல வச்சே பொறிக்றா அத பொறிச்சு எடுத்தொனே ஊசி போ டு அத இது பண்றான் எதுக்குதா அத அத ரெடி பன்றானே நம்மளுக்கு உயிர கொல்லறதுக்குனே நம்மள ரெடி பண்ணனு நம்மளுக்கு ரெடி பண்றா அவ
அதான் ப்ரோ அது சாப்டானா உம்
அது நம்மளுக்கு வெஷம் மருந் உருவாக்குறானே நண்பா அதெல்லாம் நம்ம கொஞ்ச உஷாரா இருக்கணும் அது ரொம்ப நல்லது நண் பா இப்ப ஒரு மட்டன் ஒரு மட்டன் ஒரு மட்டன் போய் வாங்குறனா கூட இப்போ நம்போ கொஞ்சம் பாத்துதான் வாங்கணும் நண்பா நெறைய பேர் பாத்தோனா மட்டன ஒரு ஃபா இது வெளிநாட்டுல கூட சொன்னாங்க நண்பா மிக்ஸ் பண்ணி போட்டுறாங்க கொஞ்ச உஷாரா இருங்க
நண்பா இது நம்ம சைடுல அதுவும் மட்டன் பண்றதுக்கு வாய்ப்பில்ல நண்பா. ஹோட்டல் சைடு நீங்க போய் நீங்க மட்டன் பிரியாணி மட் மட்டன் கிரேவி அது மாதிரி ஏதோ ஒன்னு கேக்குறப்போ அங்க மிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம நேர்ல பாத்து வாங்குறது தான் ரொம்ப பெட்ரு
ஆமா கரெக்ட் நண்பா
ம் ஹோட்டல்லேல என்ன போடுவானுங் ம் ஆமாங் நண்பா
நவய்ட் பண்ணிக்கிற்து ரொம்ப ரொம்ப நல்லது நண்பா
ம் ஆமாங் நம்பா
அப்புற நண்பா எப்டி அப்புற பாத்தன்னா இப்போ பாத்தன்னா ஒர் ரு யோ வெளிய போறோ ஒரு ஜூஸ் குடிக்கிற்துக் போறோ ஒர் சாண்விச்சி ஒர் பிரட் ஆம்லெட் சாப்டப் போற்னா கூட அதுல கூட எவ்ளோ ஃபீட் இர்க்குன் ப ட்ராஃப்பிக்னாள் துக்கர்ரா அப்புறொ ரும்ப எ ஃபாஸ் ஃபுட்டு வந்து நம்ம தவுர்கத்தி ரொம்ப நல்லது நண்பா
ஆமங்பா ஃபாஸ்ட் ஃபுட்டு தவுக்கற்து நமக்கு முட்டு இல்ல அம்பா நம்ம கூட இர்க்குவுங்ளுக்கு நல்லது
ஆமா அண்பா இப்போ பாத்தனா இப்போ சிக்கன் ரோ ரோலுன்றாங்க அப்பற பாத்தனா ம் ஷவர்மான்றாங்க ஷவர்மா தா நண்பா எங் ஊட்ல கேகறாங்களே நண்பா அத சாப்ட்டா தா நம்பா அவுங்ளுக்கு வை ட்ல போய் என்ன பண்ணும்னே தெரியாதும்ப்பா
ஆமாம்பா அது சவர்மா சாப்ட்டுதா ரீசன்ட் டேஸ்ல அது
எங் அக்கா எ அக்கா புள்ளிங்க இர் க்கிறாங்க நண்பா மூணு பேரு நண்பா மூணு பேரு போனு தா நண்பா அவுங்குளுக்கு
போன மட்டு குடுத்து பழகிட்டீங் நண்பா இவ்னு ஒன்னு பண்ண முடியாது ண்பா
டங்னா ஆளுங்க நாங்க வர்த்தே அவுங்ளுக் தெரிய மாட்டது போறத்து தெரிய மாட்டன்து நம்பா
ஆமாங்மா மைண்ட அப்புடே கண்ட்ரோல் பண்ணிருங்பா அப்புற எஜுகேஷன் லெவல்ல கம்மியா ஒ எல்லாமே கம்மியாகு நம்பா நண்பா பாத்துதே இருக்குணும்
ஆம நண்பா இப்ப வி சூஷன் வளரரும்னு பாத்தா இவுங்கு பாத்தா மொபைல்ல வெளாற்றாங்க நண்பா
ம் அமங்பா எல்லாரு மொபைல் தா நண்பா அது வெயிலுக்குலா இங்க ஃப்ரூட்ஸுலா எதாச்சு எடுத்
ஆமா வாமா நண்பா இப்ப கூட ஜூஸ் தா நண்பா குட்ச்சீங்க
வெயிலு ஓவரா இந்ச்சினா நீங்க தர்பூஸ்
லெமன் ஜூஸ் குடிக்கிற நண்பா லெமன் ஜூஸு இப்ப ஒரு ஜூஸ் ஒன்னு குட்ச்ச நண்பா பேரு அடிக்கடி மற்ந்து பேயிற்து ந
முலாம்பழம் குடி நண்பா வெயிலுக்கு ஆ நன்னாரி ஓகே நண்பா அது ஓகே சூப்பர் நண்பா அ நல்லாருக்கு நண்பா
ன்னாரி குடிச்சா கொஞ்சோ ஒரளவுக்கு ஒரு சில்னஸ் கிடைக்குது நாண் ப்ப அந்த வெயிலுக்கு அதுக்கும் நம்ம அத குடிச்சோன்னதா ஒ வயித்துக்கே கொஞ்சோ குளிங் டுது நண்பா
ஆமா நண்பா முலாம்பழோ சாப்டு பாரு நண்பா அது அதுக்கு மேல நல்லா இருக்கு நண்பா
மலம்பாய்மா நண்பா ஆ ரொம்ப பேசுரது ரொம்ப நன் டிசம்பர்
ஏன் அவரு ஏ நண்பா தேங்க்ஸ் நண்பா